ஹலோ தோழி கேக்குதா
அ கேக்குது சிஸ்டர் உங்களுக்கு கேக்குதா நல்லா
ஆ கேக்குது வணக்கம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
அ நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க
ம் நானு நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
அ நல்லா இருக்காங்க சிஸ்டர் சாப்ட்டீங்களா
அ சாப்ட்டேமா இப்பதா சாப்டுட்டு அந்த ஓகே உங்களுக்கு கால் பண்லா அப்டின்ட்டு வந்தே நீங்க சாப்ட்டீங்க்ளா
அ சாப்ட்டாச்சு சிஸ்டர் சாப்ட்டாச்சு அ இட் இட்லி சாப்ட்டோ சிஸ்டர் இட்லி தேங்கா சட்னி இந்த கீர பொடி இருந்துச்சு அத வச்சு சாப்
சாப்ட்டீங்க ஓகேமா ஓகேமா எங்க வீட்ல இன்னிக்கி தோச தா தோச தேங்கா சட்னி அப்புறோ நேத்து சிக்கன் எடுத்து சமச்சிருந்தோ அந்த கொழம்பு கொஞ்சோ இருந்துச்சு அதையு வச்சு சேத்து சாப்ட்டாச்
சேரி சேரி அ இங்க கரண்ட் இல்ல ரொம்ப காலையில இருந்து இப்போ வரைக்கு கரண்ட் இல்ல
அப்டியா அதே இப்ப வந்துருச்சா கரண்ட் வந்துருச்
அ இப்போ இருக்கு சிஸ்டர் ஒரு ஏழு மணி வரைக்கு இல்ல
அப் அப்டியா இல்ல எப்பவுமே வந்துட் டு ஷடோவுன்னாலு எதா எதாவது ஒரு பகுதி ஒரு பகுதியா தான ஷடோவுன் ஆகு இன்னைக் கி எனக்கு காலைல ஒம்போது மணிக்கு போச்சு
அ அ ஆமா ஆ இங்க அதுவு காத்து வேற ரொம்ப அடிக்குல அதனால ஆ ரொம்ப ரிப்பேர் ஆகுது போல ஆமா ரொம்ப
வெயில் அதிகமா இருந்துச்சு என்னாலயே சுத்தமா படுக்க முல நானு ரூம் கதவ தொறந்து வச்சிட்டு சும்மா பாப்பாவுக்கு விசிறிய வெச்சு வீசிக்கிட்டு மதியொ தூங்க வெச்சுட்டு சார்ஜும் இல்ல ஃபோன்லயு சார்ஜ் போட கரண் டுல்ல என்ன பண்றது ஃபோனு பாக்க முடியாது சும்மாவே படுத்துருந்தே வேற என்ன பண்றது
ஆ இப்போ பரவால்ல மெசேஜ் வந்தது அதனால நம்மளுக்கு தெரியுது இல்லன்னா ரொம்ப கஷ்
ஆமா கண்டிப்பா
ம் ஆமா சிஸ்டர்
எத்தன மணிக்கு அமத்துவாங்க
ஆ அங்க அதே மாரிதா சிஸ் டர் ஒன்பது மணிக்கு அமத்துனாங்கன்னா ஆமா நாலு மணிக்கு வரு இன்னைக் கி கொஞ்ச லேட் ஆயிட்டு ஏழு மணி ஆயிட்டு
முன்னாடில்லா இப்பொ இப்பொ நா நா இந்த ஊருக்கு வந்து ரெண்டு வருஷொ ஆச்சுன்னு சொன்னேல்ல உங் கிட்ட இப்ப வந்துட்டு நா வந்துட்டு இது வரைக்கு வந்துட்டு கால அமுத்துவாங்க பத்து மணி ஆயிரு வச்சுக்கோங் சோ ஒன்பதே ஹாலுக்கு அமுத்துவாங்க மேக்சிமம் ஒன்பதேஹால் அமுத்திட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கு வந்துரும்மா எப்பவுமே நானு அந்த மாரிதா நெனச்சே செரி வந்துரு சார்ஜ் போட்டு வெச்சுட்டு படுப்போம் ஆ அப்ப பெசமா அப்படின்னு நினைச் ச பாத்தா நானும் வரும் வரும்ன்னு பார்த்தேன் அஞ்சு மணி ஆக்கிட்டாங்க நாங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஊர்லல்லா வந்துட்டு
சீக்கிரமாவே வந்துரும்ோம்ு லோட் ஆகும்
லேட் ஆகும் சரியான லேட் ஆகும் ஆறு மணி ஆயிரும்
நல்ல வேலை முன்னாடியே தெரிஞ்சனால எல்லாமே சார்ஜ் எல்லாமே போட்
போட்டு வச்சுட்டீங்க எனக்கு தெரியு நான் உங்க நான் கவனிக்காம உட்டுட்டே எப்போ மெசேஜ் வரும் எங்களுக்கு இப்போ நாங்க என்ன எங்களோட ப்ரூஃப் எதுவும் நாங்க மாத்தல எல்லாமே அந்த ஊர்லயே இருக்கா சோ எனக்கு வந்து அங்க சடவுன்னா இங்க மெசேஜ் வரும்
சரி ஓ சரி சரி
அந்த மாதிரி அதனால எனக்கு தெரியல
வந்துச்சு இப்பதான் வந்துச்சு சரி இப்பல்லா கொஞ்சம் வை வெக்க எல்லாம இருக்கு இன்னைக்கு ரொம்ப வெக்கதான் நீங்க சொல்ற மாரி
ஆமா இன்னைக்கு வெயில் அதிகமா இருக்கு அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிிருச்சுன்னு சொல்றாங்க ஆனா வெயில் இன்னும் கொஞ்சம் கூட குறையலமா
ஆனா பஃர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் பரவால்லதான் சிஸ் டர் ஆரம்பத்துல இருந்ததுக்கு இப்போ கொஞ்ச பரவால
ஆனாலும் தாங்க முடியாது அதுவும் காலையில எப்பவுமே இப்படி வெயில் அடிக்கவே அடிக்காது கரெக்ட ஆறு மணிக்கு சுல்லுன்னு வெயில் வந்துருதுமா
ஏழ்ம ஆமா சிஸ்டர் நான் எந்திக்கன் காலையில ஒரு ஆறரைக்கு எந்திக்கும் போதெல்லாம் பான்
அதுதான் ஆறரைக்கு ம் நானும் ஆறரைக்கு த இருந்தச்சு பார்ப்பே போன்ல சார்ஜ் இல்ன்ன என்னோட கணவரோட போனை வேலைக்கு போற முன்னாடி கொஞ்ச நேர போட்டா போதும் அவர்கிட்ட டக்குன்னு ஏறிிரும் அதனால அந்த டைமுக்கு எந்திரச்சு போட்டுட்டு வந்து படுப்போம் அப்புறம் ஏழு மணிக்கு எந்திரிப்போ அரமணி நேரம் அப்படின்ட்டு வெளியில வெளியில தான் போணும் போடுறதுக்கு இ கதவு திறந்து வெளியில போவேன் பாத்தா சுல்லனு வெயில் அடிக்கு
ஆமா அது மா சாயந்திரமே ரொம்ப நேரம் இருக்குது வெளிச்சமாதான் இருக்கே தவிர சீக்கிரம் இருட்ட மாட்டேக்குிது
ம்
நம்ம மாடியிலல்லா இருந்தோனா ரொம்ப கஷ்ட
ஆமா கண்டிப்பா நாலா மாடியிலதா இருக் கே ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு மேல எங்களுக்கு மேல எங்களுக்கு மேல யாரு இல்ல மொட் மொட்ட மாடி அப்டினு ஹீட்டு அப்படியே எறங்குது கீழ
ஆமா நைட்டு ரொம்ப எறங்கு நைட்டுனா ரொம்ப எறங்கு
யாரு ரூம்க்குள்ள இருக்க முடியாதோ சொல்றேல்ல நா திடீர்னு நைட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லா என ரொம்ப வெக்கயாஞ்சுனா நா கதவ தொறந்து வெளியில போயிருவே வெளியில போய் குழு குழுன்ச் சேர் ஒண்ணு போட்டு வச்சிருக்கே உக்காந்துட்டு இங்க எப்டின்னா எங்க வீட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு மெயின் பாலம் பஸ் பைபாஸ் ரோடு பா போது ட்ரெயின் கீழே ட்ரெயின் ரோடு சோ வந்து பஸ் எனி டைம் போயிட்டே இருக்கு
ஆ சேரி சேரி அதனால ஆமா வெக்கையா இருக்கம் போது தூக்க வராது அது அப்ப என்ன செய்ய முடியுன்னு ஆ இங்க கீழ தா நாங்க அதனால எங்களுக்கு கொஞ்ச வெக்க அவ்வளவா இல்ல மாடியில ரொம்ப இருக்கு ச் இல்லன்னா நைட்டு படுக்குற்க்கு முன்னாடி ஏதாவது தண்ணி தொளிச்சுட்டு அப்டி படுக்கறது அப்படிதா படுப்போ கீழயுமே ம் இப்ப ரொம்ப இன்னு கொஞ்ச நாளைக்கு இருக்குன்னு நெனைக்கிறே ஏன்னா இப்ப இப்பதா காத்தடிக் கால ஆரம்பிச்சிருக்கு இன்னு கொஞ்ச நாள் ஆகு எப்படியு ரெண்டு மூணு மாச ஆகு எப்ப மழை பெய்யுதுன்னே தெரிய மாட்டிக்குதே திடீர்னு மழை வந்துருது
அதுதா இப்போ அப்பெல்லா வந்துட்டு சொல்லுவாங்க இந்த ஆடி மாச ம் காத்தடிக்கு இந்த மாச சித்திரை மாச வெயில் அடிக்கு பங்குனி மாச வெயில் அடிக் கு ஐப்பசி மாசல்லா மழை அடிக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப அந்த மாசத்துல அடிக்க வேண்டியது அடி
ஆஹ இல்லையே ம் ம் உண்மையே இல்ல ஆனா இந்த வட்ட ரொம்ப வெயில்லு தா எல்லாருமே இந்த வட்ட ரொம்ப வெயில்லுனுதா சொல்றாங்க நெறையாவே எல் ஆமா எல்லா எல்லா ஊர்லிமே நூறு நூறுக்கு மேல தாண்டிற்
ஆமா ஆமா நூறு டிகிரி செல்சியஸ்கு மேல அதா நா சொல்றேல்ல வெயிலு அதிக அதே மாதிரி குளுர்க்கலா வந்துச்சுல்ல இப்ப லாஸ் ட்டா அப்ப குளுரு அதிக இப்ப பக்கத்தில இந்த கொடைக்கானல் கொடைக்கானல் பகுதில்லா ஒரு நாள் வந்துட் டு ஜீரோ டிகிரி சென்சியஸ் அதாவது மைனஸ்ல போயிருச்சு மைனஸ்ல போ போனா உறஞ்சிரு அப்டே உற கார் மேல எல்லா அப்டி பனி உறைஞ்சிருக்கு ஒரு நாள் அந்த மாரி ஆச்சுன்னு சொல்லி நியூஸ்ல நா பாத்தே
ஆ அதா மாறிட்டு எல்லாமே இப்ப அதிகந்தா மழை பெய்ஞ்சாலு ரொம்ப வந்துருது வெள்ள வந்துருது நிறைய ஊர்கள்ல அ வெயில் அடிச்சாலு ரொம்ப அடிக்கிது ஏன்னா இப் இப்ப என்ன சொல்றது மரங்கள் எதுவு இல்ல அவ்வலாவ
ஆமா இப்ப யாரு மர வளக்க சொல்லு இப்போ வந்துட்டு கிராம் மங்கள்ல வந்துட்டு மரவளத்தோ இப்ப நகர்புறமாகையில இருக்கிற மரத்தையு வெட்டிட்டு வெட்டிட்டு வீடு கட்டிட்டு
ஆமா ஆமா இருக்கதையு வெட்டிற்றாங்க ஆமா வீடுகள்லயு இப்ப வைக்க முடில சின்ன சின்ன செடிகள் வைக்காங்க அதையு இப்ப வைக்க முடியறதில்ல
ஆமா கண்டிப்பா இப்ப எல்லாருமே வாடக வீடு அந்த மாரி ஆயிடுச்சா அதுக்கு ஏத்த மாதிரி கட்டுறாங்க இன்னொன்னு வந்துட்டு சொந்த வீடு கட்டுறவங்க வந்துட்டு இப்ப சில பேர் ஆனா யோசிக்கிறாங்க ஒரு மரமாவது நமக்கு வேணுன்னு மர வைக்கிறக்கு கொஞ்ச இட விடுறாங்க
இப்ப நிறைய பேர் அப்படி கெட்றாங்க
ஏன்னா இப்ப எல்லாருக்கு இப்பதா மா புரிது அந்த மர இல்லாம நமக்கு வந்து காத்துக்கும் எல்லாத்துக்கு கஷ்டமா இருக்குன்னு கல்யாண வீடல எல்லாம் பாத்தியா
மரக்கன்றுகள் குடுக்காங்க ஆமா நம்ம ஸ்கூல்லியுமே குடுக்காங்க ஸ்கூ ஸ்கூல்லையு குடுக்காங்க ஏதாச்சி அ இப்ப கிராமங்கள் சைடுமே பாத்தீங்கன்னா இல்ல அவ்வளவா மரங்களுமே இல்ல குறஞ்சிருச்சி வெட் ட செய்யறாங்க எல்லாமே இடம் வீடு கட்டுறாங்கன்னா மரத்தை புல்லா வெட்டிரு றாங்க அதனாலேயோ தண்ணி தட்டுப்பாடு வருது இந்த மாரி காலநிலை மாற்றங்கள் நிறைய வருது
ப்ப வந்துட்டு நம்மளோட வானிலை மாற்றம் ஏற்பட்டதுக்கு ஒரு காரணமே வந்துட்டு இந்த மரங்கள் இல்லாததுதான் அது எப்பவும் போல இருந்திருந்தா கரெக்ட் நம்மள வே காட்டு பகுதில எல்லாம் கரெக்டா இது எல்லாமே நடக்கு வெயில் கரெக்டா அடிக்கும் மழை கரெக்டா பெயரதெல்லாம் நடக்கு இந்த மாதிரி நம்ம அதை எல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்ம நகர்ப்புறத்தை
ஆ ஆ தண்ணியுமே இப்ப நிறைய தட்டுப்பாடு வந்துருச்சு மரங்கள் எல்லாம் இல்லாதனால
இப்ப என்ன பண்ணிட்டாங்க இப்ப கொலம்லா இருக்கு அதெல்லாம் காஞ்சு வறுத்து வறண்டி போச்சு அது மேல பிளாட்ட போட்டு அதுல நல்லா வீடு எழுப்பி வச்சுட்டாங்க மழை பேஞ்சா இப்ப நிக்குது இப்ப எப்படி சென்னையிலல்லாம் சொல்றாங்கல்ல தெப்ப குள மாட்ட நிக்கது அதுக்கு காரணமே இதுதான்
எல்லா இடத்துலயுமே தண்ணி போகறதுக்கு வழியே விடாம வீடு கட்டுனா நாலதா அது அப்படியே சின்ன மலைக்கு கூட வெள்ள மாதிரி வந்து அங்கங்க தேங்கி நின்றது
ஆமா
ஆ அது இல்லாம தண்ணியுமே இப்ப என்ன சொல்றது காசுக்கு வாங்கறளவுக்கு வந்துட்டோ
ஆமா அப்படித்தா ஆயிடுச்சு இப்போ எல்லாமே அப்படிதா ஆயிடுச்சு ம் நாங்கள நாங்களாமா இங்க இந்த இப்போ இந்த ஊருக்கு வந்துட்டு தண்ணி ரொம்ப கஷ்டபட்டே நா ஏன்னா எல்லா எடமு பைப்தண்ணி எனக் பைப்தண்ணி நாங்க குடுச்சதே கெடையாது எங்களுக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது நாங்க எங்க பக்கோ வந்துட்டு கிராமோதா குளத்து தண்ணி தா நா பொறந்ததுல இருந்து குளத்து தண்ணி தா நா வாக்கப்பட்டு போனது அதே ஊரு தா அதுனால அங்கயு குளத்து தண்ணிதா வீட்லயு கடேசி பாத்தா இவரு என்னோட கணவரு வேலைக்காக இங்குட் மாறி வந்தோ இங்க தண்ணிக்கி ரொம்ப கஷ்டமா போச்சு
ஆமா இப்பதா எல்லாருமே மினரல் வாட்ரு ஆமா அப்டிதா பண் பண்றாங்களே அதுதா எல்லாருமே அதுதா குடிக்காங்க அதுதா நல்லா இருக்குன்ட்டு ஆனா அது ஒடலுக்கு வந் வந்து நல்லது இல்லைன் தா சொல்றாங்க இருந்தாலு
பே பண்ணி கொண்டுட்டு வர்றது இப்போ வெளில வந்துட்டு எந்த தண்ணிய வந்து அவுங்க வந்துட்டு அக்குவா தண்ணியா பியூரிஃபை பண்ணி கொண்டுட்டு வராங்கன்றதே நமக்கு தெரியாது இதுவாது நம்ம வீட்டு தண்ணி பூரிஃபை ஆகுது அதுனாலதா நாங்கல்லா வந்து இந்த அக்குவா மாட்டிட்டோ வாங்கி
சேரி சேரி ஆ நெறைய பேர் பாத்தீங்கன்னா ம் ம் கிராமங்கள் சைடுமே நெறையா வீட் ல அப்டிதா பண்றாங்க வாங்கவு செய்றாங்க எதுனாலுமே எந்த தண்ணினா கொளத்து தண்ணியு எதுமே இப்பல்லா யூஸ் பண்றதே இல்ல எங்க போனாலுமே இதுதா அ இதுதா
நாங்க ஊருக்கு நாங் நா நாங்க எங்க வீட்ல இருந்த மாமி மாமால்லா ஊருக்கு போனாங்கன் வைங்ளே அங்க இருந்து அந்த தண் தண்ணிய ஆசைக்கி அந்த தெப்பகுளத்து தண்ணி குடிப்போ அந்த தண்ணிய ஆசைக்கி கொண்டுட்டு வருவாங்க அஞ்சு லிட்
சரி சரி அது வந்து குடுஸ்டோனா அது பழகிரு அதா
ஆமா ஆமா மறக்கவே முடியாது தாகோ கொஞ்சோண்டு குடுச்சாலு தாகோ அடங்குமா இது எவ்ளோ தண்ணி குடுச்சாலு தாகோ அடங்க மாட்டிது ம்
ஆ மினரல் வாட்ரு வந்து அப்டிதா குடுச்சா கொஞ்ச குடிச்சாலுமே சி நெறைய குடுச்சாலுமே தாகொ வந்து
அடங்க மாட்டிகிது அதுதா
அதுனா கொஞ்சொ குடுச்சாலுமே நல்லா வு இருக்கு இப்ப அப்டி இல்லயே
ஆமா அது வந்து மழ நீர் அப்டியே வர்றது அத சேகரிச்சு அத எவ்ளோ அழகா அ அந்த கொளத்துலயே இது பண்ணி அந்த கொளத்த அதுக அந்த அளவுக்கு பராமருச்சு நீட்டா வச்சுருக்காங்க எங்க பக்கோல்லா குடிக்கிற தண்ணினா அதுக்குள்ள எறங்க கூட மாட்டாங்க நீட்டா தூக்கணு அந்த மாதிரி இருக்கு ம் நெறைய விஷ்யங்கள் கிராமப்புறத்துக்கு நகர புறத்துக்கு நெறையா மாற்றங்கள் வந்துருச்சு ஆமா எவ்ளவோ விஷ்யங்கள் மாறிருச்சும்மா சேரிம்மா சேர் பாரு நா அப்றொ பேசுறே ம் ஓ கே மா பாய் ம் பாய்